ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் வணக்கம் எப்டி இருக்கீங்க
வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லார்க்கே என்ன பண்றீங்க
நா சும்மாதா சிஸ்டர் படுத்திருந்தே செரிப் பாத்தே உங்க கால் வந்துச்சு செரி ஓகே உங்கட்டப் பேசலா அப்டின் தோணுச்சு அங்க எல்லாரு நல்லார்க்காங்ளா சிஸ்டர்
ஆ நல்லார்க்காங்க சிஸ்டர் சாப்ட்டீங்ளா
சாப்டே சிஸ்டர் இப்பதா சாப்டே எங்க வீட்லத் தோசதா சிஸ்டர் தோச தக்காளி சட்னி பண்ணே அ அத வச்சு சாப்டாச்சு நீங்க என்ன சாப்டீங்க
எங்க வீட்டி இன்னைக்கி காலைல வச்ச கீர சிஸ்டர்
கீரையா ஓ நைட்ல கீர சாப்பிட கூடாதே
எங்க அம்மா காலைலேயே ஒரு நாலு கட்டுக்கீரைய போட்டு கடைஞ்சி வச்சுட்டாங்க சிஸ்டர்
அப்புடியா
எங்கப்பா எல்லா நல்லா சாப்பிடுவாருன்னு செஞ்சி வச்சாங்க எங்க அப்பா பூந்தடிச்சி வெளி போயிட்டாரு
அப்போ ஓ சேரி சேரி சேரி
அவரோட சாப்பாடையு சேர்த்து நானே சாப்பிடற மாரி ஆயிடுச்சி சிஸ்டர்
சேரி சிஸ்டர் சேரி சிஸ்டர் கீரை என்ன கீரை செஞ்சாங்க இன்னைக்கி
எங்க வீட்ல இன்னைக்கு முருங்ககீர சிஸ்டர்
ஓ சூப்பர் சிஸ்டர் ஆக்சுவலாக முருங்கங்கீர தா இருக்கற கீரைகள்ளே பெட்டருன்னு நா சொல்லுவே சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் எங்க அம்மா மாசத்துக்கு நாலு தடவ அந்த கீரையே செஞ்சிருவாங்க
ஆனா பல்லுதா சிஸ்டர் வலிக்கும் பொரிச்சா திங்கறதுக்குள்ளையு சக்கு சக்குன்னு மென்டு நம்ம சாப்பிடுறதுக்குல்லை ஒரு வழி ஆயிருவோ ஆனா அவ்ளோ சத்து இருக்கு அதுல
சார் அது சாப்டா ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஷ்னெஸ்சா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா உடம்பெல்லாம் தலதலனு இல்லாம ஒரு
பொறிச்சு சாப்டறத விட இந்த சூப் குடிக்கில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்குஅதுவு நா கன்சிவா இருந்தேளலம சிஸ்டர் அப்போ வந்துட்டு எனக்கு ப்லெட் கம்மியா இருந்துச்சி அப்ப நா என்ன பண்ணே டீ பால் அதெல்லா குடிப்போல அத நிப்பாட்டிட்டு காலைல ஏழு மணிக்கு போல எந்திரிக்கறேனா எந்திரச்சோன என்ன பண்ணுவே ஒரு ஒரு கொப் கீரையை புடுங்கி போட்டு அதோட வந்து கொஞ்சோண்டு வெள்ள பூண்டு அ ஒரு ரெண்டு சின்ன வெங்காயோ அப்பறம் சீரகம் மிளகு இதெல்லா தட்டி போடுவே லைட்டா உப்பு கொஞ்சோன்டு மஞ்சதூள் போட்டு கொதிக்க விட்டுருவே சிஸ்டர் நல்லா கொதிச்சு வச் ஒரு டம்ளர் வரும்ல அது குடிப்பே பாருங்க அப்பா அப்டியே ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு நாலே ஃப்ரஷ்ஷா இருக்க மாரி இருக்கு டீ குடிச்சா கூட அப்டி இருக்காது சிஸ்டர்
ம்
நீங்க நீங்க என்ன கீர இன்னைக்கு செஞ்சு எப்டி செஞ்சீங்க கூட்டா செஞ்சிங்களா இல்லை அது என்ன செய்வாங்க கடையிறதா
இன்னைக்கு வந்து எங்க வீட்ல பொறியல் மாதிரி செஞ்சாங்க சிஸ்
ஓ பொரியல் ஓகே ஓகே ஓகே ஆ எப்டி பொறிப்பீங்க கீரையல்லா
தேங்காலா அரைச்சு ஊத்தி தேங்கா துருவி போட்டு செஞ்சாங்க சிஸ்டர்
போடுவோ சிஸ்டர் தேங்காத் திருவி போடுவோ கீரைக்கு இல்ல சில பேர் போட மாட்டாங்க சிஸ்டர் பரவால நீங்க எங்கள மாரிதா சமைக்கிறீங்க நாங்களு தேங்கா திருவி போவோ
சேரி சேரி சிஸ்டர் அப்றோ வந்து நே போ அடுத்தது வந்து எங்க அம்மா வல்லார கீரவாங்கி வச்சிருக்காங்க
ஆ வல்லாரை கீரை ஆ ஒவ்வொரு கீரை பேர் சொல்லைல அதோட பலன்கள் எல்லா நம்ம மைண்டுக்கு வருது இல்ல
ஆமா சிஸ்டர் என் தம்பி வேற படிக்கிறானா அவனு டடைய எக்ஸாம் அன்னைக்கி எதுவு மறக்கக் கூடாதுன்னு வந்து அந்த கீரைய எங்கம்மா வாங்கி வச்சிருக்காங்க
உண்மையாவே சிஸ் சார் அது வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே குடுத்தோம்னா எப்போமே அந்த அந்த மறதின்ற ஒன்னே வராது இப்ப நமக்குல்லா நெறைய இருக்கு நா லா வந்துட்டு ஒரு சீப்ப கூட தலையில தா இருக்கு எங்கன வச் ச எங்கன வச்ச எங்கன வச்சுன்னு இப்டீ தேடுவ எல்லாரு அப்டி கொஞ்ச நேத்துல நமக்கு நம்மளே மென்டலான மாரி இருக்கு கடைசி பாத்த தலைல தா இருக்கு அந்த அளவுக்கு மறதி அதிகோ நம்மளா நம்ம கொழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கே அது வல்லாரை எல்லா குடுத்தோம் வச்சுக்கோங்ளே ஞாபகசக்தி அதிகமா இருக்கு
சேரி சேரி சிஸ்டர் அப்றோ வந்து என்னோட பெரிய அக்கா வந்து மாசமா இருக்காங்ளா
ஆ
அவுங்களுக்கு வந்து எங்க அப்பத்தா வந்து வெந்தயக்கீர வேற செடிப் போட்டிருக்காங்க அவுளுக்கு வந்து ரத்த வந்து நெறையா ஊர்னு கொஞ்ச எலும்பா தா இருப்பா அவ
அப்படியா வெந்தய கீரைக்கு ரத்த ஊறுமா
அப்பற அது இல்லாம வ இப்போ டெலிவரி டைம் வேற பக்கமாக வந்துருச்சா வெந்தக்கீரை சாப்டா பால் வந்து அதிகமாக வந்து சுரக்கு
நல்ல பால் சுரக்குமா அப்டியா சிஸ்டர் இது எனக்கு தெரியாம போச்சே ஆக்சுவலா நா இப்ப வந்துட்டு என்னோட பொண்ணுக்கு நா வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டு தா இருக்க
சேரி
அப்ப வந்து பால் இல்லாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த கீர சாப்ட்டா நல்லா பால் ஊறு கொழந்தைங்களுக்
சிஸ்டர் வெந்தைய கீர சாப்டா சூப்பரா பாலூறு
அப்படியா எனக்கு இது இப்பதா சிஸ்டர் தெரியு எங் எங்களுக்குல்லா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கருவாடு சாப்புன்ணு அ பூண்டு நெறைய சேக்கணு பூண்டு கொழம்பு வச்சு சாப்பட்ணு வத்த கொழம்பு வச்சு சாப்பட்ணு சுண்ட வத்தல் இதா சொல்லுவாங்க எனக்கு நா இப்பதா கேள்விப்பட்ற வெந்தயக்கீர சாப்டா பாலூருன்னு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நா உங்களால தெரிஞ்சுக்கிட்டே சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் அது இல்லாம கீரைய வந்து மதியான டைம்ல தா சிஸ்டர் எடுத்துக்கனு
ஆ ஆமா மதியந்தா சாப்பட்ணு
நைட்ல சாப் க வந்து டைஜெஷன் ஆகாது
ஆகாது நைட்டு சாப்டக் கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு சிஸ்டர் அது எல்லாரு வந்து கீரைய வந்து மூடி போட்டு மூடி வேக வைக்கிறாங்க ஆனா கண்டிப்பா கீரைய வந்து மூடி போட்டு வேக வச்சு சாப்படவே கூடாது சில பேர் சீக்கிர வேகு அப்டின்றக்காக மூடி போட்றாங்க எப்பமே கீரைய வந்து மூடி போடாம வேக வைக்கணு ஏன்னா அப்பதா அதோட சத்து முழுமையா கிடைக்குனு சொல்லுவாங்க
ஏ சிஸ்டர்
உண்மையாவே சிஸ்டர் நெறைய நா டாக்டர்ஸ்ல்லா சொல்லி கேள்விப்பட்ருக்கே நெறைய அந்த நாட்டு மருத்துவம் விதமா பேசுவாங்கல்ல அவுங்கள்லா சொல்லி கேள்விப்பட்ருக்கே எப்புமே கீரைய மட்டு வந்துட்டு மூடி வேக வைக்கக்கூடாதுனு சொல்லுவாங்க தெறந்த வெளில அதோட ஸ்மெல் அந்த இதெல்லா போகு போகுல அப்டி ஆவியாகி போயி தா வேக வைக்கணுமா நம்ம மூடி போட்டு வேக வைக்கவே கூடாதா கீர மட்டு
ஆமா சிஸ்டர்
நம்ம ஆனா காய்கறிலா இப்ப மூடி போட்டு வேக வச்சாதா அதோட சத்து வெளிய போகாது அப்டி சொல்றோல ஆனா கீரைல மட்டு இப்டி சொல்லுவாங்க மூடி போட்டு வேக வைக்க கூடாது நல்லா வெளிப்படையா வேக வச்சு சாப்பட்ணு அப்டின்னுவாங்க
சேரி சேரி சிஸ்டர் நானு மார்க்கெட் பக்கலா போனா அங்க இருக்க அண்ணாங்கெல்லா சொல்லுவாங்க எந்தெந்த கீரல எதெல்லா சாப்டா சூப்பரா இந்த மாதிரி சத்தெல்லா கெடைக்கு அப்டினு சொல்லுவாங்க பாலக்கீரைனு ஒன்னு இருக்கு சிஸ்டர் நல்லா எல வந்து பெருசு பெருசா இருக்கு அதெல்லா சாப் இப்ப வந்து எலும்பெலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுமா ஆ ஆம் ஆமாமா சிஸ்டர் அதுல வந்து கேல்சியம் சத்து வந்து அதிகமா இருக்குதா அப்டினு சொன்னாங்க அப்பறோ ஏதோ மொடக்கத்தா கீரன்னு என்னமோ சொன்னாங்க சிஸ்டர்
மொடக்கதாங்கீர தெரியு எனக்கு ஆ
சாப்டா வந்து கை கால் வலிலா வராதா
எங்க எனக் இந்த கீரைகள் வகைகள்லா தெரியுது அது மாரி அகத்தி கீர கசப்பா ருக்கு ஆனா அது வந்துட்டு ஒடம்போட அந்த ரத்தத்த வந்து சுத்தப்படுத்து அவ்ளோ கிளீன் பண்ணு நம்மளோட ஒடம்புல ஆமா நம்ம ரத் தத்த வந்து அவ்ளோ சுத்தப்படுத்து அகத்திக்கீர ஆனா கசப்பா இருக்குன்னு யாரு சாப்ட மாட்டாங்க ஆனா அது சாப்பிறது அவ்ளோ நல்லது எங்க பக்கலா வந்து இந்த கீர எல்லா பேரு தா கேள்விப்பட்டிருக்கே எங்க வீட்ல எல்லா வாங்கமாட்டங்க சிஸ்டர் எங்க வீட்ல வாங்கறக் கீர என்ன தெரியுமா தண்டங் கீர அது வாங்கி பொரிப்பாங்க இன்னொன்னு அகத்திக் கீர ஆமா அகத்திக்கீர பொரிப்பாங்க பொன்னாங்கண்ணி இருக்குல்ல கலரா இருக்குல என்னோட கணவருக்கு பொன்னாங்கண்ணி ரொம்ப புடிக்கு கூட்டு வச்சா
அது எப்டி சிஸ்டர் செய்றது அது என்ன ஒடம்புக்கு நல்லது
கீரையுமே நமக்கு இப்போ நமக்கு வந்துட்டு மோஷன் ல்லா வந்துட்டு ஃப்ரீயா போணு நம்ம வயித்து பிரெச்சன சரியாகணுல சில பேருக்கு வந்து வயித்துல சிக்கல் இருக்கனால தா மோஷன் போகாது அந்த வயித்துப் பிரெச்சனய சரி செய்றதுக்கு பொன்னாங்கண்ணி கீர சாப்ணு சிஸ்டர் வயித்துப் பிரெச்சன எல்லாமே சரியாகு அது சு நம்ம அந்த மாரி பருப்போடு சேத்து சாப்டேல எந்த ஒரு கீரயுமே பருப்போடு சேத்து சாப்டேல பருப்பு வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு சோ அதோட சேத்து சாப்டேல நமக்கு வந்துட்டு இரும்புச்சத்து அதிகமா கெடைக்குன்னு சொல்லுவாங்க
சேரி சிஸ்டர் அப்பற எங்க வீட்டு மாடில கூட மணத்தக் காளி கீர செடி வந்துச்சு சிஸ்டர் அது சாப்டா அது சாப்டா அல்சர் வராது
அல்சர் வராது வயிற்றுல உள்ள புண்ண எல்லா சரியாகு என் பொண்ணுக்கு ரொம்ப புடிச்ச கீர சிஸ்டர்
ம்
நாங்க வந்து அப்டியே கூட்டா வச்சு சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு பெரியவளுக்கு வந்து சாதத்துல பெரட்டி ஊட்டுனா ரொம்ப புடிக்கு பருப்பு போட்டு கூட்டு வப்பே பாசி பருப்பு போட்டு ப்போ அந்த மாரி வெச்சு குடுத்தா ரொம்ப புடிக்கு எ பொண்ணுக்கு
சேரி சேரி சிஸ்டர்
ம்
இந்த கரிசலாங்கண்ணி கீரையிலயே வந்து ரெண்டு மூனு கலர் இருக்கும் போல சிஸ்டர் அப்டிங்களா
ஏ எனக்கு தெரியலேயே சிஸ்டர் நா வந்து அ பேர் கேள்விப்பட்டிருக்கே பட் பாத்ததுல்ல நா தா சொல்றேல நெறைய கீர சாப்ட்டது இல்ல பேர் கேள்விப்பட்டுருக்கே அதோட சத்த எல்லா சொல்லுவாங்கள அந்த மாரி நீங்க சொல்ற மாரி சந்தைகள் ல்லா போனா இருக்குது இப்டி சொல்லுவாங்கல்ல அப்டி சொல்லி கேள்விப்பட்டதுதா எங்க வீ ட்டுல அதெல்லா வாங்கி வெக்க மாட்டாங்க இன்னொ இப்ப நா இருக்கேல நா இருக்கிற இந்த ஊர்ல வந்துட்டு கீரயே கெடைக்க மாட்டேங்குது சிஸ்டர் ரொம்ப ரேரா இருக்கு
ம் எங்க அம்மா சொன்னாங்க எங்க அம்மா தா சிஸ்டர் சொன்னாங்க மஞ்ச கலர்ல கரிசலாங்கண்ணி கீர இருக்கு வெள்ள கலர்லயு இருக்குது அதெல்லா வந்து மஞ்ச கலர்ல இரு க்கிறத சாப்பிட்டா மஞ்சள் கலர் வராது மஞ்சக்காமாலை வராது வெள்ள கலர்ல அத சாப்ட்டா வந்து பி பி வராது அப்டின்னு சொல்லுவாங்க
அது அப்டின்னா அதெல்லா கண்டிப்பா இருக்கு அவுங்க வந்து நம்ம பெரியவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்ளே அவுங்களா‌ அதெல்லா வந்து எல்லாமே பண்ண தெரிஞ்சுக்கிட்டு தா வந்துருப்பாங்க அவுங்க அதெல்லா சாப்ட்ருப்பாங்க அதேதா இப்போ எங்க அம்மா வந்துட்டு அ என்னை பாக்க வரையில வந்துட்டு அவுங்க வந்து எங்க வீட்ல அப் அப்ப ஆடுல்லா இருக்கு அப்ப எங்க அம்மா ஆடு மேக்க போறப்போ வந்துட்டு பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா ஒரு கீர அந்த சும்மா அப்டி வெளில அந்த வெ நடந்து போகையில வரையில இருக்குல அந்த மாரி அப்டி புடிங்கிட்டு வருவாங்க ஆனா அத கொண்டு வந்து குடுத்தது நல்லதுன்னு சொல்லி சாப்ட சொன்னாங்க கூட்டு வச்சு தா சாப்ட்டோ ஆனா வாழ்நாள்ளே அப் அப்டி ஒரு கீர நா சாப்ட்டதே இல்ல அப்டி ஒரு டேஸ்ட் சிஸ்டர் மறுபடியு மறுபடியு புடுங்கிட்டு வர மாட்டாங்களான்னு கேப்பே நா அம்மாவ அவுங்க வந்து அந்த பக் கோ ஆடு மேக்க போன தா புடுங்கிட்டு வர முடியு அந்த மார்ருக்கு ஆனா நா பாத்ததில்ல அந்த கீர குட்டி குட்டியா இருக்கு ஆனா அப்டி ஒரு டேஸ்ட்ல நா கீர எந்த கீர கூட்டுமே சாப்ட்டதில்ல அவ்ளோ ஒரு டேஸ்ட் குடுத்துச்சு
சொல்றது சிறுகீரைன்னு நெனைக்கிற சிஸ்டர் குட்டி குட்டியா இருக்குங்ளா
ஆ குட்டி குட்டியா தா இருக்கு ஆனா இந்த மாரி நா கடைகள்லல்லா வாங்குனது கெடையாது எங்க அம்மா இந்த மாரி போகயில பருப்புக் கீரைன்னு சொல்லி அது பேர் பருப்புக் கீரைன்னு சொல்லுவாங்க அம்மா அந்த கீர பேரே பருப்பு கீரைன்னுவாங்க செம்ம டேஸ்ட்டா இருன்ச்சு
சேரி சிஸ்டர் இங்க எங்க பெரிய பெரிய அம்மாயி வந்து அந்த சிறுக்கீர தா நேத்து வந்து கொழம்பு வச்சிருந்தாங்க இங்க ரொம்ப டேஸ்ட் டா இருந்துச்சு ஆனா எவ்ளோ கீர பொறிச்சாங்க பாத்தா ரெண்டே டைம் தா சாப்பட்ற மாரி இருந்துச்சு சிஸ்டர்
ஆமா ஆமா கண்டிப்பா இத்துனூன் பாக்கற நெறைய நமக்கு கடுப்பா இருக்கு எனக்குலா ஒரு நேரோ முருங்கீரல்லா உருவறக்கு அவ்ளோ கடுப்பா இருக்கு உருவி உருவி காம்பு இல்லாம எடுத்து கடைசி கிண்டுனா இத்தூண்டாயிரு கொஞ்சூண்டுதா இருக்கும் கின்றதுக்கு அப்றோ கீரை அப்டே சுருங்கி போய்ருல்ல
ஆமா ஆமா சிஸ்டர்
வதக்கனூல அப்டே கொஞ்சமாயிடு ஆ ஓகே சிஸ்டர் செரி பாருங்க ம் பாய் சிஸ் சோ தேங்க் யூ ம்